தாத்தா வந்து
ம்
இங்க ஒரு ஆசா இறந்துட்டாரு ஒன்னுனு வந்துச்சா
ம்
என்னாச்சு திருனா அன்னைக்கு திருனான இன்னைக்கு திருனா நைட்டு ஊர்வலோ போல வண்டி
ம் ம்
சாமிய
ஆ
அப்ப கர காட்டோ வெப்பாங்களா இல்லியா அப்பனா ஜீ பட்டாசு வெச்சாங்க பெரிய பெரிய பட்டாசா பத்தாயிற ரூவாய்க்கு பட்டாசு வாங்கி அன்னிக்கு ஒரு நாள்ளே வெடிச்சாங்கோ
ம்
வீட்டு எதுர்க்கதா கோயில்ன்னாச்சு கோயில் எதிர்
அதா சொன்ன சொன்ன பக்கத்துலே கோயில் இருக்குனு சொன்ன
கோயில்லான்ட வெச்சு டமால் டமால்னு பெரிய பெரிய பட்டாசா வெட்ச்சல்ல
ம்
டப்னு எங்க தாத்தா பூட்ட கேசா மாரிட்டாரு ஆமாண்டா சும்மா கெடயாது
ம்
டுவெல்த்து படிக்கும்போது நடஞ்சுனு நெனைக்கிறே அவரு டுவெல்த்து படிக்கும்போது அப்றோ அது ஒரு பாஞ்சு நாளு
அப்பனா ரெண்டு வருஷோ ஆயிடுச்சே
அதா
ம் நீ ஒன்றரை வருஷோ ஆகுதுன
ஏய் டுவல்த்துனு வெச்சுக்கேயே
ம்
டுவெல்த் ஜூலை செத்தாருனா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு வருஷோ
ம்
செக்கேண்டு இயர்ல ஒரு வருஷோ இது மூணாவது வருஷோ அதா ரெண்டு வருஷோ ஆயிச்சே மூணாவது வருஷோ வர போது இன்னிக்கு முடிய போது எதாவது போ நானு கடுப்பாகி வீட்ல ஒன்னு செஞ்ச மச்சா நானு
என்னா
இந்த புட்டிங் சொல்லுவாங்களா பாலெல்லா ஊத்தி முட்டலா போட்டு செய்வாங்களே செஞ்சு சாப்ட்டேன்டா நானு
ம்
முட்ட கொஞ்ச எக்ஸ்ட்ரா போட்டுகிறோம் போல இகுது கேசாகுது இப்ப வவுரு ஃபுல்லா
ம்
டே வவுத்துலான்டி நெஞ்சு கிஞ்சல்லா அடைக்கிற மாரி இருக்குது கேசு வந்துனே இகுது ஏப்போ நிக்க மாட்டேங்கிது ஒரே வெறுப்பா இகுது எதோ பண்ணுங்கிற சோடாப் பொடி குட்றான் இது ஜூசலா குடிக்க கூடாதுன் குடிக்கர்தே கெடையாது ஆ குடிக்க கூடாதுனு ஒரு முடிவா இருந்தே ஆனா குடிகில அதா அந்த ஏப்ப வுட்னே இகறே பல மண் நேரமா
செரி இந்த கிருஷ்ணசாமி காலேஜி வே போறோ போறாங்கள
ம்
அது காலைல போயி எத்தன மணிக்கு வுடு
நால்ரைக்குதா நமக்கு டெய்லியும் போயிட்டு நமக்கு காலேஜூ எப்போதும் மேரிதா
நால்ரைக்குதா நால்ரைக்குதா வுடுமா
ம்
நேரத்தோட வுடாத
அஹ
ஏன் நால் மணிக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின்ட்ருக்கு
அ
அந்த ட்ரை ஆ அதுனா ஸ்ட்ரைட்டா சிதம்பரோ இல்லனா வந்து பஸ்சுல போணு பஸ்சுல வந்து நாப்பத்தி அஞ்சுருவா ம்
இந்திரா நகர்ல இல்ல இப்ப நீ
இல்ல சிதம்பரத்தலந்து அங்கருந்து வந்தனா எனக்கு ரொம்ப செலவாவு அங்கருந்து அ அங்கருந்து ப பன்ருட்டி பன்ருட்டி பதினெட்டு அங்கருந்து இது கடலூருக்கு எவ்ளோ இருவத்தி அஞ்சா எவ்ளோ வெலதா ஏத்திட்டா இல்ல டிக்கெட் வெலலா
ஆம்மா
அங்கந்து ஆ அங்கருந்து ஒரு இருவத்தி அஞ்சி அப்பின்னா ஒ ஆ போறதுக்கே ஐம்பதுருவா ஆய்டுமா
ம்
வர வரதுக்கு ஐம்பதுருவா நூறுபா ஒரு நாளைக்கு ஆவும்
ம் எனுகி எவ்ளோ ஆவுனா இங்கிந்து ஒரு
இதே ட்ரெயின்னு வச்சுகியே ட்ரெயின்னு வச்சுகே எனக்கு சிதம்பரத்துக்கு போவ பத்து வரப் பத்து இருவதுருவாதா
ஜாலிதா
அ ஆனா வந்து இந்த டைமிங்க்கே நாலு மணிக்கி வந்து இதுல இருக்கோ ம் வந்து நிசப் அம்மா த கடலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல
அதுதா கொஞ்ச கஷ்டோ
அ ஆனா கிருஷ்ணசாமி ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கே அவுங்க காலேஜிட்டே இருந்தே கொஞ்ச தூர நடந்து போனாலே ஒ ஒரு இது அ இது வரு நெ நெல்லி குப்போ இருக்குல ஆ அங்க போய் ஏறிக்கிலா ஆனா அங்க போன்னா ஒரு மூணு அதா நாப்பது அது போல டைமுக்கு அங்கயே அங்க எடுப்பாங்க அப்றோ
ம் ம் இங்க செஞ்சல என் தம்பி சம்ப்பா அந்த கேட்ட
டேய் அவன்ட்ட முன்னாடியே சொல்லி தட்த்து நிறுத்துடா
பரவால செஞ்சுட்டே அவளதானா பேசா போய்டுவாங்க
என் அக்கா பொண்ணு தோச சுடுறதுக்கே நா வந்து உசுருக்கு உத்தராவாத இல்லன்ட்டு சாப்புடுவே நீ சம்ச்சத எப்புறா உன் தம்பி அசால்ட்டா சாப்புடுறா
அய் எல்லாமே கர்ட்டா வந்துச்சு பாய்
ம்
முந்தெச்சுங்க கேக் கர்ட்டா இருக்குது பொழு பொழுன்னு
ம்
மேலர்க்கு பாவு காட்ரா செஞ்சு எல்லாமே பண்ட்டான்
ம்
கேஸ் தா கொஞ்சு அதுல அதிகுமா ஆகுது முட்டந்துரு
கேஸ்னா ஈனோ போட்டியா முட்டயா ஆ அது முட்ட போட்டா அது எது செய்யாது ஆனா நைட் டைம்ல சாப்புறது நெஞ்சிலே நிக்கிற மாரிருக்கு
அதா வந்துட்டே இருக்குது ஏப்போ
மச்சான் நானு கேக் செச்சிருக்கன்டா அது வந்து ஈனோ போட்டு செஞ்ச
ம்
சம்மியா வந்தது கேக்லா சூப்புரா இருந்தது
அப்புறோ
அப்புறோ சாப்ட்டோ
ம்
நல்லாதா இருந்தது அது அப்டி முஞ்சிச்சு ஆனா ரெண்டா வேல செய்வ ஆ ரெண்டாது செய்யாதால அந்த இது ரெண்டாதவ்ட எப்டி செஞ்சனா அதே மாரிதா செஞ்ச ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் வச்சு
ம்
அ வந்து ஃப் ஃபிருட்ஜில கொஞ்ச நேரோ வச்சி கொஞ்சோ இதா ஆனாதா ஆர்னதுக்கப்புறோ ஏ எடுத்தா நல்லா இருந்தது இது அன்னைக்கு வந்து கரண்ட் இல்ல நாங்க செய்யமோது
ம்
நாங்ளு ரொம்ப நேரோ தண்ணிலலா வச்சு செர் சூட்ட ஆத்துவோ அப்டின்னு வச்சு பாத்துறோ
ம்
பொறும தாங்கல எங்களுக்கு
ம்
அந்த ஒரு மாரி கொழகொழன்ட்ருக்குமோதே எடுத்து சாப்ட்டுட்டோ
முட்ச்வுட்டீங்க அத இன்ன அன்னா மாரி இதுவிட சுத்துரீங்க
அ ஐயோ அத சாப்ட்டுட்டுதான்டா வயிறு வலி எட்த்துகுச்சி ஒரு மாரி மா கொஞ்சதோ ஓ நா ரொம்பலா சாப்புல இந்த பீஸ் கேக்கோட ரொம்ப சின்னதா பீஸ் கேக்ல நடுவ்ல பன்னு இருக்கு தெரிமா
ம்
அந்தளவுக்கு தா சாப்டே
ம்
அய்யயோ வய வயிறு ஒரு மாரி மந்துன்னு ஆயிட்சி டா
கேசு ஃபில் ஆய் குண்டாயிடுச்சு
ஆ தெரியுதே அன்னிக்கி பாத்தே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எங்க அம்மா பிரியாணிலா எடுத்துட்டு வந்தாங்கடா
சாப்புட்லயா
ஏய் வயிறு மந்துன்ருக்கு எங்க இருந்து சாப்புறது
கத்தி பேசிட்டே போய்டுவோ வாழ்க்கையே பிரியாணி சாப்டாமா நானு அந்த மாரிதான்டா கீர சாப் டு பிரியாணி எத்துனு வந்து கூடுகுறாங்க சிக்கன் பிரியாணி சரியான பீஸ் அதுல
பீஸ் போட்டு எத்து சாப்ட வேண்டியதான
டேய் எதுவுமே சாப்பட முல்லடா காலயே சாப்பலடா
ம்
அதனால நா கால்லயே தூங்கிடே சாப்பற டைம்முல எழுஞ்சி என்னன்னு தெர்ல தூங்கிடிருக்குறே எழுப்புல யாரு
ம்
மத்தியனோ டைம்ல சாப் சாப்பலான்னு வந்தா கீர தா இருக்குனாங்க சி என்ன பண்ண செரி ரொம்ப பசிக்கிதேன்டு பசி எடுக்காது நல்லா கீர போட்டு சாப்டுனு சாப்டே சாண்டா எங்க சித்திக்கு வந்து பிரியாணி ஒரு குண்டாள்ல எதுன்னு வந்து குடுக்குது வெறு பீஸா குது பிரியாணி அதேமாரி போத வாச அட்டு போகடிகுது நம்மள அந்தளவுக்கு இருக்குது அவ்ளோதா அது நெனச்சதுன்னா கீர செரி உன சாப்பலாம்னு நெனைச்சா முடில ஆ தொண்டைல நிக்கிது சாப்பாடு நமக்கு
ம் ஐ இதேமாரி தா எங்க எங்க ஊர்ல வந்து ஒரு அண்ணனுக்கு வந்து நலுங்கு வெச்சாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நலுங்கு வப்பாங்க தெரியுமா
ஆமா
பிரியாணிலா போட்டே
ஆ
அதுவே வச்சாங்க எல்லாருக்கு பரிமாறணு பரிமாறினி ஒரு நல் நெறைய அடியில நெறைய சாப்பாடு மீந்திருக்கு டபரால
ம்
அதுக்கப்புற என்ன சொல்ட்டாங்க நீங்க முடிஞ்சளவுக்கு சாப்ட்டுட்டு அங்க போய் அங்க படி பக்கத்துல தா பசங்க உக்க சீட்டு வெளாடுவாங்க
ம்
அவங்கள்டல்லா போய் குடுத்துடுங்கப்பா அப்டின்னு சொல்லி காலி பண்ணிடுங்க டபராவ அப்படின்ட்டு போயிட்டாங்க அவங்க அதுக்கப்புற போய் எல்லா பசங்களையு வந்து சாப்டானா அப்பயு அ டபரால சாப்பாடு இருக்கு
ம்
யய்யா எவ்ளோ ஒரு பைய பண்ணாம சாப்ட்டா போய் பாத்ரூம்ல உக்காந்து வான மறுபடியு வந்து சாப்ட்டா ஐய்யயோ அதாண்டா எப்பின்னே தெர்ல எ நா எனக்குலா அத்மாறி சாப்பிடவே வராது ஆனா ஆனா இப்பிடி இருந்து நா வந்து எ எவ்ளோ தெரிமா சாப்ட்ட ம் ஆ ஒ ஒ ஒரு ஒரு பேஷன் ஃபுல்லா சாப்ட்டே
அம்மா சாப்பாட் சாப்ட்டியா
ஆ அப்போ வந்து நா குண்டாலா இருக்க மாட்டே ஆனா நல்லா சாப்பிடுவே நானு எ பண்டாவ்து ஃபோட்டோல்லா பார்ரா எ பண்டாவ்த் ஃபோட்டோ பாத்தனா இப்போ புவனேஷ் எப்டி இருக்கிறா
ம்
சட்டய அவுத்தானா சத இருக்கிறது தெரியு ஆனா ச ட்ட போட்டா அவுனுக்கு ம் குண்டா இல்ல நார்மலா மீடியமா இருக்க மாருக்கான்ல
ம் தெரின்டா பாத்துற்க்றனே நான் தா
ஆ அது மாரிதா இருப்பே நானு இப்பதான்டா லீவுல அதுவு பண்டா நல்லா ஏறிற்ச்டா பதி பதினாலு கில் அம்பத்தி எட்டு தா இருந்தே பண்டாவ்து முடிக்குமோதெல்லா
ம்
அம்பத்தெட்டுதா இருந்தே அம்பத்தி எட்டுல இருந்து எவ்ளோ ஏறி ட்ட இப்ப இப்ப வந்து எழுவத் தி அஞ்சுருக்க அம்பத்தெட்லேந்து எவ்ளோ ஏறி இருக்கே பாத்துக்க நீனே
ம்
அம்பத்தெட்டு எங்க இருக்குது எழுவத்தஞ்சு எங்க இருக்குது
சேரி நா உள்ளாம் இன்னு நா அம்பத்தஞ்செல்லா வரவேல்லடா இது வெரிக்குமே அம்பத்தஞ்செல்லா வரவேல்ல
ஆ
அம்பத்தி மூண் தாண்டா இரு ஒரு அ அஞ்சு மாஸ்த்து முன்னாடி பாக்கும்போது அ க் ராஜி எல்லா பாத்தனா உனுக்கு அவுனுக்கு பாதில இருப்பா முப்பத்தெட்டு என்னமோ தா இருப்பா ராஜி
இல்லடா ஒரு அ அவ இருப்பா
அய் அவ சொன்னான்டா அன்னிக்கி அண்டர் வெய்ட்றா அவ
அ அ
பதினஞ்சு உடம்புல எதுமே இரு அவ கையெல்லா புட்ச்சிருக்கியா நீ
மச்சி அப்புடே க இதுல்யே இரு லைன்லே இரு லைன் லைன்லே இரு நா கட் பண்ட்டு ஒட்னே ஃபோன் அடிக்கிறேன்னா டைம் முஞ்சிச்சு